ஹலோ
ஆஹ் நீங்க பேசுறது கேக்குதுங்க
கேக்குதுங்க
செரி இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்
ஹ நீங்க என்ன சாப்பிட போறீங்க நான் இப்ப இரவு நீங்க என்ன உணவு சாப்பிட போறீங்க
இரவு நான் வந்து பொதுவாவே வந்து ஆஹ் ராகி தோசை அடை தோசை ஆஹ் மாவு தோசை இது மாரிதான் சாப்பிடுவேங்க
அப்படிங்களாங்க ஆனா வந்து நம்ம வெறும் மாவு தோசை மட்டும் சாப்பிட்டோம் அப்டின்னா நமக்கு பொரதச்சத்து நார் சத்துமே அதுல கடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம சாப்பிடுற தோசையில வந்து வெறும் மாவு சத்து மட்டும் தான் அதிகமாவே இருக்கு நீங்க அத பத்தி என்ன நெனைக் க்கிறீங்க நீங்க நமக்கு புரதச்சத்து வந்து வேணுனு எல்லாருமே சொல்லிட்ருக்காங்க இப்பதான் சமீப காலமா தான் எல்லாரும் வந்து முட்ட நம்ம கண்டிப்பா சாப்பிடணும் நம்ம நார் சத்து அதிகமா எடுத் த்துக்கறணும் அப்படினு சொல்றாங்க
ஆமா அது என்னமோ உண்மைதான் ஒரு நாளு க்கு வந்து இரண்டு முட்டையாவது நாங்க சாப்பிட்னும் அப்பதான் நம்ளுக்கு புரதசத்து கிடைக்கும் இப்ப நீங்க தோசை கூட வந்து நம்ம தக்காளி சட்னி சாம்பார் இப்படி சாப் புறது பதுலா மல்லிச்சட்னி ஆஹ் இந்த மாரி கீரை வகைகளால செஞ்ச சட்னி இது மாரி நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு சத்துக்கள் அதிகமா கெடைக்கும்னு நான் நெனைக்கிறேன்
ஆஹ் நீங்க சொல்றது சரிதான் இப்ப சாம்பார்லயே கூட வந்து வெறுமன சாம்பார் வெக்காம அதுல ஒரு கேரட்டு் ஒரு பீன்ஸு இல்ல முருங்கக்காய் இல்ல சௌ சௌ இல்ல தண்ணி சத்து இருக்கற ஏதாவது வந்து வெள்ளை பூசணிக்க மஞ்ச பூசணி கா இந்த மாதிரியான காய்கறிலாம் சேர்த்து சாம்பார் வச்சா உங்களுக்கு வந்து அந்த நார் செத்து வந்துறுது அப்பறம் அதுல பருப்பு வந்து உங்களுக்கு வந்து புரதச்சத்து அப்புறம் நம்ம சாப்பிடுற தோசை வந்து நமக்கு வந்து ஒரு மாவுச்சத்து கூடவே நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம்னா புரதச்சத்து து இன்னுமே நமக்கு நல்லபடியா இருக்கும் இப்படி சாப்பிடுறதுதான் வந்து ச ச சரியான உணவுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
உம் ஆமா இதுக்கு பேர்தான் வந்து வந்து ஆஹ வெள்ளைக்காரங்க வந்து பேலன்ஸ் டயட்னு சொல்றாங்க
ஆமா நீங்க சொல்றது செரிதான்
உம் நமக்கு எசென்சியலா நமக்கு தேவைப்படுற ஆஹ் நியூட்ரிஷன்ஸ் என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் ஃபாட்ஸ் இது மூணு வந்து நமக்கு எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ் இதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து ஒடம்புக்கு வந்து எனர்ஜி குடுக்கு
ஆமா நீங்க செய்தது சரியான விஷயம்தான் புரதச்சத்து வந்து நம்மொளுடைய தசைகள் எலும்புகள்லாம் வந்து நல்லா பலமா இருக்கிறதுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம் அதே மாரி நார் சத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு வந்து நல்ல ல்ல அஹ் அதாவது வந்து எந்த ஒரு உணவு செரிமானம் பண்றதுக்கு இல்ல சத்துக்களுக்கு நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து ரொம்ப முக்கியம்
உம் கரெக்டுங்க அதுவும் இல்லாம சின்ன வயசுல வந்து ஓடியாடி விளையாடும் போது நம்மளோட மஷில் மசில் எல்லாம் வந்து கிழிஞ்சிரும் அந்த மசில் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு க்கு இந்த புரோடின்ஸ் மிகவும் ஹெல்ப் பண்ணுது இத புரோடின்ஸ் நமக்கு எங்கருந்து கிடைக்கும் னா மெயினா வந்து தேலந் ஆஹ் மீன் ஆஹ் இல்லன்னா கோழிகள் முட்டைகள் ஆஹ் இல்லைன்னா டோபு வெஜிடேரியனா இருந்தா சோ டோபு சோயா இய பால் இது மூலமா நமக்கு வந்து புரோட்டீன் சத்து கெடைக்கு
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்டிதா நம்ம சாப்ட்டாகணு ஆனா இருக்கறதுலயே வந்து வெல மலிவான மிகவும் ஈஸியா நம்ம வந்து சமைக்கக்கூடிய புரதச்சத்து எதுன்னு பாத்தா முட்டைதா ஒரு முட்ட ஆறு ரூவா ஆறாறு ரூவா தா இருக்கு நம்ம வந்து அத வந்து வேக நம்ம நம்ம சுலபமா சமைச்சிர்லா சீக்கிரமா சாப்டர்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப எளியவர்கள் கூட வந்து இத வாங்கி சாப்பிட முடியும் ஆனா இங்கே வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா வந்து சைவோ சாப்புடறவங்கள்ல பன்னீரு டோப் ப்புனு சொல்றாங்க அதெல்லா வந்து நூறு கிராம் நூத்தம்பது கிராமே வந்து ரொம்ப வெல அதிகமாருக்கு
ம் கரெக்ட்டு தாங்க உங்களுக்கு இந்த சாப் ப்பாடு விஷயத்த தவிர வேற எதுல வந்து ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து ஹ ரொம்ப ஜாஸ்தி இந்த விண்வெளி பத்தி நினைப்புகள பத்தி நா பேசினா பேசிக்கிட்டே இருப்
நானுமே தா எனக்குமே வந்து இந்த ஆகாயம் இந்த பிரபஞ்சம் இது எப்பிடி உருவானது அதபத்தின அந்த ஆஹ் விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கு நானுமே வந்து இதப்பத்தி நறைய படிப்பே நறையத் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை ஆர்வம்லா இதுல ரொம்ப அதிகமாவே இருக்கு சொல்லப்போனா எனக்கு இத பத்தி படிக்கணு என்னுடைய பன்னெண்டாவது முடித்த பிறகு எனக்கு இதப்பத்தி படிக்கணுன்ற ஒரு ஆர்வோ வந்து ரொம்ப அதிகமா இருந்த காலகட்டம் அதுலயும் முக்கியமா வந்து கணிதமும் இயற்பியல் நம்ம பிசிக்ஸ் சொல்றோபாத்திங்கன இயற்பியல் அத ரெண்டப்பத்தி படிக்கிறதுல எனக்கு ரொம்ப அலாதி பிரியம் இருந்தது ஆனா என்னுடைய வாழ்க்கை வந்து வேற திசையை நோக்கி வந்து போயிடுச்சு இப் இப்போ நா ஏதோ ஒரு கணினியில வந் ந்து வேல பாத்துட்டு ஒரு கம்பெனெம் கம்பெனில மென்பொருள் இன்ஜினியரா நா வந்து பொறியாளரா இருக்கே ஆனா என்னோட ஆசை என்னமோ இயற்பலை இயற்பியல் கணிதம் சார்ந்தருந்தது உம் வேற பக்கம் நா போயிட்டே உங்களுக்கு எப்பிடி
எனக்கு அஹ் இந்த யூனிவர்ஸ் எப்பிடி வந்து ஆரம்பிச்சது இந்த பிரபஞ்சம் எப்பிடி ஆரம்பிச்சது இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல அதுன அது பத்தின புரிதல் வேற வந்து இந்த இந்தப் பிரபஞ்சத்துல நம்ம மட்டுதா இருக்கோமா ஏன் நம்ம நம்மளுக்கு மட்டும் இந்த ஆம் ஆஹ் இந்த யோசிக்கும் திறன் நம்களுக்கு நம்மளுக்கு மட்டு ஏன் வந்துச்சு இது மாரில்லா யோசிச்சா எனக்கு வந்து அது ஒரு ஆஹ் சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் குடுக்கு எனக்கு
நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் தா எனக்குமே இதேதா எனக்குமே ஒவ்வொரு தடவியுமே எனக்குமே தோணும் இத பத்தி படிக்கிறப்ப ரொம்ப இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்டிதா போகுதே தவிர இதுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு என்னை வந்து தடுக்கறிறதுன்னு காடையாது லைக் அடுத்து என்ன எப்டி இது எப்டிாச்சு அது எப்டிாச்சு நறைய கேள்விகள் சொல்லப்போனா ஏன் எப்படி எவ்வாறு எதனால எப் எதனால நடந்தது இது மாதிரியான கேள்விகள் தா வந்து சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இத பத்தி அறிவியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வோ ரொம்ப அதிகம் எனக்கு
ம் எனக்கு அப்படிதாங்க நா இந்த மாரி நா விண்வெளி சார்ந்த செய்திகளை வந்து நா வந்து தேடி தேடி கேட்டுக்கிட்டு இருப்பே இப்ப கூட வந்து மூனுக்கு பக்கத்துல செஞ் செஞ்சு சென்று வந்தாங்க ஆஹ் பக்கத்துலப் போய் அதோட போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க அதுவு வெறு அ ராக்கெட் மட்டு கெடையாது நாங்க மனுஷங்களே வந்து ஒரு ஆறு பேர் போ கொண்ட குழு வந்து பக்கத்துல போய் பாத்துட்டு வந்தாங்க நிலவையே சுத்தி வந்தாங்க எவ்ளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயோ யாது
ஆமா நீங்க சொல்றது ரொம் ரொம்ப ரொம்ப சரியான விஷயோ தா நானுமே வந்து சம் சமீப மாதங்களுக்கு முன்பு நிலவுல வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து போயிருக்காங்க அந்த விண்வெளி பேர் கூட அண்மீன் அந்த விண் அந்த அந்த ராக்கெட் நீங்க சொல்ற மாரி அது பேர் வந்து ஆட் ஆட்டீடமெஸ்னு கூட அத சொன்னாங்க அதுக்குள்ள நாலோ அஞ்சு பேர் வந்து போயிருந்ததா நானுமே நெறைய படிச்சே அதுவும் அவுங்க வந்து தென் துருவத்துக்கு போகாம வட துருவத்துக்கு போயிருக்காங்க வட துருவம் வந்து யாருமே வந்து நிலவுல வந்து கால்வெக் கவே இல்ல அது இதுதா மொதோ ஆஹ் மொதோ மொதோ தடவ வந்து மனிதர்கள் வந்து வடதுருவதற்கு வந்து கால் வெச்சிருக்கிறதுதா நானு செய்திகள் நெறைய படிச்சே
ம் இப்ப வந்து இருக்கற டெக்னாலஜி வரைக்கு மூன் வரைக்கு போக முடியுது நம்ளால இன்னு ஒரு பத்து வருஷோ போனா நம்ம ஈஸியா மார்ஸ் கூட போக முடியும் போல
நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தா ஆனா வந்து நம்ம ஒளியோடைய வேகத்துக்கு நம்ம வந்து போனா மட்டும்தா நம்மளால வேகமா வந்து போக முடியு ஏனா இந்த பிரபஞ்சத் இந்த அண்டத்திலயே ஒளிதா வந்து ஒளியோட அளவு ஐ மீன் அஹ் ஒளியோட ஸ்பீட் ஆப் லைட் தா வந்து ரொம்ப அதிகோ மூனயு ட்டு பத்து பவர் எட் ட்டு சோ அதுதா ரொம்ப பெரிய இது நம்ம அதுலப் நம்ம அதுல வந்து ஒருப் ஒரு சகவிகிதம் கூட நம்ம வந்து இன்னுமே வந்து சாதிக்கல ஆனா எனக்குமே நம்பிக்கை இருக்கு இன்னும் போற காலங்கள் இல்ல போற வருஷங்கள் இல்ல நம்மளும் வந்து அதுக்கு இணையா போக முடியலனாலுமே ஏதோ ஒரு பத்து சகவிகிதம் ஐந்து சகவிகிதமாவது நம்ம ஒளியோட வேகத்தை கொஞ்சோ மீட் பண்ணும் நம்ம வந்து வருவோ அப்படின்னு நா நம்புறே நம்ம அத பத் த்தி என்னன்னு பாப்போ நீங்க சொன்னப்பறதா ஞாபகம் வருத் து இந்த நிலவுல போயிருந்த ஒன் ஆப் த வெண்வெளி வீரர் வந்து அவருடைய மனைவியின் அஹ் நினைச்சு அவுங்களோட பேர வந்து ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்து பேர் வந்து வச்சதா நா படிச்சே நீங்க அத பத்
உம் ஆமாங்க அதாவ்து நிலவு முழுக்க வந்து கிரேட்டர்ஸ்ன்னு சொல்லப்படற இந்த குழிகள் இருக்கும் அந்த குழிகள் எப்புடி உருவாகுது நா ஆஹ் நம்மளோட ஆஹ் பூமி பாத்தீங்னா அட்மாஸ்ஃபியர் ஃபாமாயிருக்கு அட்மாஸ்பியர்ன்றது வளிமண்டலம் வளிமண்டலம் வந்து நம்மளுக்கு வே வே லைக் இந்த விண்வெளில இருக்கிற கற்கள் வந் அது தடுக்குது அதே வந்து இந்த மூன்க்கு பாத்தீங்கனா அதாவது நிலவுக்கு பாத்தீங்கனா இந்த ஆஹ் மண்டலம் வந்து இல்ல அதனால அது என்ன ஆகுனா ஆஹ் அதிக விண்கற்களால தாக்கப்படு அதனால அந்த எட எங்கட இடங்கள்ல்லா வந்து கிரேட்டர்ஸ்ன்னு சொல்ல படுற குழிகள் உருவாகு அதுல ஒன் ஆப் த குழி தா வந்து இவரு அவோர மனைவிய நெனச்சு அவர் வந்து பேர் சூட்டிர்க்காரு
ஆமா நீங்க சொல்றது கரெக்டு அவுங்க மனைவியோட பேர் வந்து கரோல் சோ அஹ் அந்த அந்த ஒரு குழிக்கு வந்து தென்துருவத்துல இருக்குற ஒரு குழிக்கு வந்து அவரோட மனைவிய வந்து பேர் சொன்னதா நானு படிச்ச ஆனா இதுல ரொம்ப சோக சோகமான நிகழ்வு எது அப்டினா அவுங்களோடப் மனைவி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அவுங்க எறந்து போயிருக்காங்க சோ அத நெனைக்கிறப்போ கொஞ்சோ கஷ்டமாதா இருந்துச்சு
ம் அது கேட்கவே ரொம்போ வருத்தமாருக்கு
ஆமா ஆமா நம்ம இத பத்தி நம்ம நெறயா வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வந்து நெறயா விஷயங்கள் வந்து நமக்கு புதுசு புதுசா வந்து மூளைக்கு வந்து நம்ம எரிபொருள் குடுத்துட்டுருக்குற மாறிதா இருக்கூ அடுத்து என்ன அடுத்து என்ன இத பத் தி நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கனு அத பத்தி தெரிஞ்சுக்கறனு அப்டினு இத பத்தினா நெறய சீரிஸ்ல்லா வந்து இருக்கூ நெட் பிளிக்ஸ் மாறியான ஓடிடி பிளாட்ஃபாம்ல அதெல்லா நா நெறயா பாப்ப நானு நீங்க அந்த மாறியான இதல்லா பாத்திருக்கீங்களா
ஆமா ஆமா நானு நெறய சீரிஸ் பாத்திருக்க இது இது பத்தி ஆஹ் சீரிஸ்ன்றத விட இந்த மாறி நம்ம பிர பிரபஞ்சத்த பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்மளுக்கு இப்ப இருக்குற பிரச்சனைகள் எவ்ளோ சிறிதானது நம்ம இந்த பூமியில வந் எவ்ளோ சிறிதானவர்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஈகோக்கள் இங்க நடக்கிற போர் எந்த அளவுக் மீனிங்லெஸ்சா இருக்குன்றது வந்து நமக்கு அர்த்தமே இல்லா ஆமா அர்த்த மே இல்லாததுன் நமக்கு புரியு
உம் ஆமா நீங்க சொல்றது க நிஜம்மா நிஜமாவே உண்மயான விஷ்யோ நீங்க சொல்றது நம்ம ஒரு சின்ன துகள் அதாவது ஒரு கடல்கரைக்கு போறோனா அங்க அவ்ளோ மண்ணுகள் இருக்கூ அந்த மண்ணுல ஒரு சின்ன துகள் தா நம்ம ஆனா அது வந்து இங்க இருக்கிற வந்து பொறாமை போட் டி அஹ் எல்லாமே வந்து பெருசா தெரியுது ஆனா நம்ம நம்மலே வந்து ஒரு ஒரு கடல்கரைல எடுக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன மண் துகள் அத புரிஞ்சிகிட்டோனா நம்ம இங்க வந்து மனிதர்கள் மனிதர்களா வாழ்வாங்க மனிதர்கள் இப்ப மனிதர்களாவே இல்ல என்ன கேட்டா
ஆமாங்க போட்டியு பொறாமையுமா இருக்காங்க மக்கள் சேரிங்க எனக்கு நேரம் ஆய்ச்சு நா வந்து ஆபிஸ்க்கு போக போறே நா அப்றோ உங்கிட்ட பேசுறே வீட்டுக்கு வந்தகப்றோ நன்றி வணக்கம்